ஹலோ
ஆ வ்
என்னு பண்ற
நீங் என்ன பண்றீங்க
நா வந்து அப்படியே சும்மா உக்காண்டிருக்கே
நல்லா இருக்கீங்களா
நீ நல்லாக்கியா
ப்ரோ நல்லாருக்கே நல்லாருக்கே சாப்டீங்களா
ட்ட நா மத்தியான சாப்ட்ட மத்தியானொ தக்காளி கொழம்பு
என்ன சாப்பாடு தக்காளி கொழம்பா
பொரியல் சாப்ட்டே
ஆஹ்
என்னன் தெர்ல இட்லி கத்திரிக்கா பஜ்ஜி
அஹ வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
எல்லா நல்லாக்கிறாங்க எல்லா எல்லா சூப்பராக்காங்க நம்ம வீட்டுல நல்லக்காங்களா அப்பா அண்ணா
எல்லாரு நல்லாருக்காங்க
அம்மா அக்கா நல்லாருக்காங்கள்ள
கை எப்படி பரவாலையா
ஆஹ் பரவால்லப்பா நாளக்கி ஆஸ்பத்திரி போணுப்பா நாளைக்கி நாளைக்கி வர சொல்லி இருக்காங்க மாமியா என்ன பண்றாங்க தெரில மறுபடி கட்டு கீது போறாங்களா என்ன பண்றாங்கன் தெர்ல அப்டியே அப்டியே வச்சுட்டு கையி நாளக்கி போய் நாளைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லி கட்டு போடுவாங்களான் தெர்ல கட்டு போட்டா வேணா சொல்லிடுவ
அஹ் அப்பறோ என்ன பண்ண போறீங்க
அப்படிதா கட்டு போனமனு பேண்டேஜ் மாரி போட்டுக்கலா ம மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கட்டு போட்டு இப்பவே இருவத்தஞ்சு நாளாச்சு
இன்னு வலி இருக்கா
ட்டா வலி இருக்கு பொம்பள ல ஓரளவுக்கு வலி நீ காலேஜ் முடிஞ்சதா
இல்ல முடிஞ்ச்சு எனக்கு அப்பயே முடிஞ்ச்சு
முடுஞ்தா
ஆஹ்
அப்புறோ நைட் நைட் டிஃபன்
நைட் என்னன் தெர்லனா அங்க
இங்க இட்லி செய்றாங்க அப்பறோ வந்து பஜ்ஜி கேட்டறாங்க அங்க என்ன செய்றாங்க
தெர்ல எங்க என்னனு வந்தாதா தெரியு
ஓ செரி செரி செரி செரி செரி அப்ப காலேஜி அடுத்தது எப்டி ஐடியா
நடக்குது இனி ஒரு மாசோ கழிச்சுதா தோறக்கு
ஜாளிதா ஃபிரண்டோட போய் பசங்களோட
வாயால
எ
தங்க ரேட்டெல்லா அதிகமாயிர்ச்சாட்டாருக்கு
ஆமாப்பா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இது எலக்ஷ்ன் முடிஞ்சாதா பாக்க முடியு எதுமே இப்பயே ஒரு மாசொ ஆச்சு செக்கிங் இருக்கு போ மாற்றாங்க ஒரு மாசந் தாச்சு இனி எப்டினு தெரில எலெக்ஷன் முடிஞ்ச எப்டினு தெரில மறுபடி ஏறுதா எறங்தானு தெரில ஏற என்ன வேல கம்மியாயிரு வேற வேலதா பாத்து போணு
ஆஹ் செட்டாகாது தம்பி என்ன வா
தம்பி வெளையாண்டுருக்காப்டி வெளிய
உங்க அக்கா பைய்ய
ஆஹ் அக்கா பைய்ய அவனு இருக்கா அக் அக்கா அக்கா இல்ல தங்கச்சி பைய்ய வெளாண்டு இருக்காங்க ரொம்ப சேட்டா கால்ல வெயில விளாண்றக்கான்னுங்க சொன்னாலு கேக்க மாட்டறாங்க தம்பிய புடிச்சுட்ட அடிச்சுட்ட
அங்க கூட்டு போ வேண்டியதுதான பேரூர் கிட்ட குளிக்கறதுக்கு
போணு கை ரெடியாவணும்ல வண்டி ஓட்டும்ல்ல கை ரெடி ஆயிட்டு அங்கி இங்ககெல்லா கூட்டிட்டு போ பைய்யன ஸ்கூல் லீவு வேற விட்டாச்சு எங்கேயு வெளிய கூட்டிட்டு போனு
ஆ கூட்டுப்போங்க போங்க பாப்பா வர்லயா
பாப்பா வந்துருக்கு தூங்கிட் இருக்கா நைட்டுல்லா தூங்க போனா பகலா தூங்வா நைட்டு முழிச்சுட்ருப்ப பாப்பா
இங்க சேர் தூங்கட்டு தூங்கட்
நீயே தூங்கல இன்னிக்கு தூங்குவிங்ளே பகலெல்லா தூங்குவீங்ளே
போன் பண்ணிர்கீங் போல நா பாக்வேல்ல நீங் கால் பண்ணிருக்கீங்ளா இருக்கு நா பாக்வே இல்லியே
அ அமாமா கால் பண்ன கால் பண்ன
புளூக்கனே இப்பலா வெயிலு வெளியேவும் போகமுடில
புரியமாட்டேது
ஆமா என்ன பண்றது அப்றொ
வைப்பா சாமி பதரொன்ற மணிக்கே வெளிய போ முடில அந்த அளவுக்கு வெயிலு வெளிய போனா மண்ட அது ஹெல்மெட் போட்டு வண்டியே ஓட்ட ல ரொம்ப அப்பா குளிச்சிருவ அப்டியே
அண்டிக்கு நம்பர் வரலயா இன்னு
ஆஹ
வண்டிக்கு நம்பர் வரலையா
வண்டிக்கு நம்பர் வெள்ளிக்கிழமை வருது
போட்டாங்ளா
ஆ சொல்டன் சொல்டாங்க காலைல போன் பண்ணி கேட்டே வெள்ளிக்கிழம் கன்ஃபார்மா வருது எனா இங்க வண்டி வாங்கி பதிஞ்சி நாள் ஆச்சி இன்னுமா நம்பர்சொ வருது எல்லா ஷோரூம்ல போனா ஒரு வாரத்ல வந்துரு ஆர் டி ஓ போட்டு வந்துரு நீ புடி லே லேட் பண்றின் கேட்டா ஆனா நீங்க போன் எடுக்கல அதனாலதா நா ஓ டி பி கேக்க கூ போன் எடுக்கல அதனாலதான் சொன்னாங்களா உண்டகாஞ்
வண்டிக் அண்ணிக்குன் வாய்ங்குடுணா
ஆஹ்
அமனி
புரியல
அன்னிக்குன் வாய்ங்க் குடு
நீீனா
அம்மீனா
ஓ தண்ணி கேனா வாய்ட்ட வாங்ட வாங்தரே இருவ தண்ணிகே தான ஓ கூலிங் கூலிங் வாட்டர் குடிச்சா நல்லது ஆஹ்
இல்லல்ல வாங்க்கொண்ணா நா நாளைக்கு வாங்த்தறே
என்ன நல்
ஆ
ஆஹ்
நாளிக் காய்ல் தரனா கொஞ்சூண்டு குட்டியூண்டு கொஞ்சோண்டு
டிய ஒன்றுலே பெரிய ஒன்றுலே பேசாம மூடிப் போய்வாங்கி வந்தே மிதிச்சு போடுவ ஆய் மேல
ணா வாங்கிகுடுணா
எல்லா மேல இருக்கறவ பாத்துப்பா என்ன சொல்றது எல்லா மேல இருக்கறவ பாத்துப்பா
எல்லா மேல இருக்றவ
நீ சாப்ட்டு நல்ல சாப்ட்டு திருப்தியா ரெண்டு ஃபேனு வெச்சிட்டு மேல ஒரு ஃபேனு, கீழ ஒரு ஃபேனு வச்சி நல்லா படுத்து தூங்கு தூக்கோ வரு
சூப்பர்ண்ணா
ம் நல்லா தூக்கோ வரு நல்லா
யார்லி தம்பிக்கு வாங்கித் தானே வாங்கிட் போறே பாரு அண்ண
டு வாங்கி குடுக்க கூடாது தம்பிக்லா தம்பி கெட்டு போ கூடாது அண்ண எப்பமே த எல்லா அண்ணனுமே தம்பிங்க நல்லா இருக்க நெனை
ஹலோ அண்ணன் வந்துட்டு தோழனா அந்த அண்ண இருக்குல
அதே மாதிரி தான் இதே மாதிரி இந்த அண்ணனு இந்த அண்ணனு தம்பியெல்லா கெட்டு போவானுங்க தம்பிய நல்லா
இல்ல இல்ல தம் நீ வச்சி நீ அண்ணல்ல நீ வந்துட்டு என் நண்பேன் ஜிகிரி தோஸ்து
நா நண்ப ந நண்பனுக்கு அண்ணணுக்கு வயசு இருக்குல ஆ ஆ
கோலாரு வந்தாரா
கோகுல் வர்லப்பா வர்லப்பா பாக் நேத்து வந்தான் இன்னிக்கு வர்ல
நேத்தா நேத்துதா எனக்கு ஃபோன் பண்ணாறாட்டுருக்கு நேத்து இல்ல எப்ப பண்ணாரு சனிக்கெழம பண்ணாரு
அப்டியேஇல்லேல்ல இல்லல்ல நேத்து நேத்து தான் வந்து வந்தான் ஆமா எங்கிட்ட சொன்னான் சனிக்கெழம ஒன்னு பண்றன் சொன்னா
ஆ நா பண்ணாரு ஆ நா நீ கூட சொன்னியில்ல எடுக்லேன் சொல்லிட் எக்ஸாம் எழுதிட் ருந்த அப்றோ முடிச்சிட் கூப்ட்டேன் ச்
கூப்ட்டா எடுக்ல
ஆ
தெர்ல காலேஜ் இருந்தா இருப்பான் கண்ணு சரி பேசிக்கலாம் கண்ணு
ஆமா இங்க அப்றோ கூப்ட்டே கூப்ட்டதுக்கு இங்க வந்து இந் ஆ மாமா வீட்டுக்கு செர் கூப்புல்லா மாமாவா சித்தப்பாவா ஆ சித்தப் சித்தப்பா வீட்டுக்கு வந்துருந்தே சேரின்னே அதா கூப்பிட்டே அப்படின்னாரு சேரி சேரி நா அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழம ஆ
ஆ
அங்க டான்ஸெலா ஆடுவாங்கல்ல
ஆமாமாபா
இப்ப போறோம் வரியா
ஆ போ அதுக்குள்ள கை கை கை ரெடியாச்சுன்னா வரேன் கை கட்டு போட்டா மறுபடி வரமாட்டேன் கை கட்டு போட மாட்டப்பா நா மெடிக்கல்சாப்பல பாண்டேஜ் வாங்கி போட போடலாம்னுயிருக்கே கட்டு போட்டா முடியமாட்டதுப்ப இருபத்தஞ்சு நாளாச்சு இதேதாக்கு புடிக்க முடியல நம்பளால அதனால பேண்டேஜ் போட மாட்டேன் செரி பேண்டஜு மட்டும் வாங்கி மாட் இப்ப இந்தப்பாரு பெரிய கட்டுல மாவுக்கட்டு போட மாட்டேன் இது மூணா கட்டு போட்டிருக்கே நா மாவுக்கட்டு போட மாட்டேம்ப்பா கட்டு போட மாட்டேனே
ம்
ஆ
ஏன் பாத்து நாளைக்கு என்னென்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க
ஆ ஹாஸ்பிட்டலு இன்னக்கி நீ ஃப்ரியாருந்தா வா
சேரிணா
வேல இஞ்ச்ன்னா வேண்டா அ வேலை இல்லாட்னா வாங்ப்பா போலா என்ன ஓட்டு ஓட்டு
எங்கணா
ட்டு அடுத்த நாள் நாலானைக்கு ஓட்டு சோ யாரு வருவா எது
எனக் தெரிஞ்சு விஜய் வாய்ப்பு இருக்குணா
விஜியாய் டீ எம் கே தா மேல வருது சொல்றாங்க
ஆஹ் இங்க அ எல்லாயிட த்திலியு வந்துட்டு ஒவ்வொரு இதுல ஒவ்வொருத்தங்க ஆட்சி தாணா ஆளுங்கச்சியா
உங் அப்ப சொல்றாங்க எதுலப்பா சொல்றாங்க அ ஸ்டாலின் வரைக்கு வாய்ப்பு இருக்கு மேல விஜி வந்து பத்து சீட்டு அந்த மாதிரி எடுக்கிற மாரி இருக்கு சொல்றாங்க அ ஏ எம்பதுல்லா வராதுப்பா
வந்துரு வந்துரு கண்டிப்பா வந்துரு
அ கன்ஃபாம் ச்ச உனக் வெச்சுக்லாமா நுத்தி பய்ஞ்சு வரு அதுக்கு மேல வரே வராது வாய்ப்பே இல்ல இல்லப் ப்பா எம்பதல்லா வராதுப்பா
நல்லதட் ரம்பெல்லா
நா ப்ப இன்னோரு நேத்திக்கி இன்னிக்கி கருத்துக்கணிப் பாத்தா வந்துட்டு சொல்றே வந்துன்னா நா மேக்சிம னு பைஞ்சு பத்து நெனைச்சே
எம்பது வந்துருண்ணா எல்லாருமேட்ல
ஆமா ஆம் நீங் காலேஜ் பஸ்தா போடுவாங்
ஆமா இப்ப எல்லாத்திட்டையு போய் பேட்டி கேக்கறாங்க வயசானவங்களு எல்லா மே வந்துட்டு தா வெ கா தா வெ கா தா வெ கெத்த போடுவோ
இல்லப்பா காலேஜ் காலேஜி பசங்க மேக்சி க்கிமா வந்து காலேஜி பொறுத்த வரைக்கி பேஜர் பசங்க பசங்க வரைக்கி எ இதா போடு போடு விஜிக்கு ஒ ஒட் போடுவான் நெனைக்கிறே
ஆஹ் அதா தெர்லணா
புடுங்குறாங்க
அப்டிங்ளா
தெரியமா நேத்து எ புள்ள அப்பா விசில் சின்னதுக் போடுப்பா எ பையன்னு விசில் தா போடனு நாலாவது பட் சொல்றாங்க
போட்ருங்க போ ஏன் நீங்க யாருக்கு போடலானு இருக்கீங்க
அய்ய நம்ம எப்போ டி எம் க்கு கே டி எம் கே தா ஆனா இந்த டைம் விசில்க்கு தா போடலானு இருக்க எம் பையனு
போடுங்க ஒரு நாள் ஒரு டைம் பாக்கலா இவர் வந்து என்ன பண்றாருன்னு ஆட்சி மாறுனு இவன் வந்து என்ன பண்றான் பாக்காலாணா ஒரு டைம்
அதா ஒரு வாய்ப்பு குடுக்கலா ஆனா இங்க இங்க வந்து இங்க வந் து அஸ்விமணிதா ஜெய்ப்பாருப்பா அவருதா தொண்டாமுத்தர் தொகுதி ப்பிதா வெளியே பாக்கலா ஆனா கண்டிப்பா இங்கே அவர அடிக்க முடியாதுப்பா நானே சொல்றே அடிக்க முடியாது
எங்க இருக்கிங்க இப்போ?
நானு வீட்டுல வீட் ல
மாட்டி என்ன பண்றாங்க
பாட்டி என்ன பண்ணுவாங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க பாட்டி வெங்காயல்லா கட் பண்ணிட்டுருப்பாங்க
வேலயா செய்யலால இது நறைய
இல்ல
போய் கொஞ்சோ உதவி செய்லால
நம்பளா பண்லா பண்லா பண்லா நம்ம கை ரெடி ஆய்ட்டு எல்லா பண்ணிக்லா ஓகே ஒ